ஆ சொல்லுங்க்கா
சொல்லு
டென்த்துல
அ
டென்த்துல வந்து இப்போ நாளைக்கி இப்போ விடிய கால்லே சதுவம்னா இன்னிக் பெய்ட்டு
என்ன புரில
விடிய காலைல சகர் நோம்பு இருக்குல்ல விடிய கால்ல சக்ர்னா இன்னக்கி நைட்டு கர்ட்டா தரிச புக் பண்ணிடுவே பன்னண்டு டூ ரெண்டு தகு புக் பண்ணிட்டு போய்டிட்டு வரங்கட்டு வந்தாச்சு அதுக்கப்புறோ கருப்பு போய்ட்டு வரங்கன்ட்டோ அப்ப நைட்டு ரெண்டு மணிக்கி சாயா கடைக் போலான் சொல்லி கருப்புவ இருக்கு கருப்பம் காலேஜி இருக்குல்ல
ஆமா
அய்யோ அதுக் பக்த்துல எம் டி எஸ் பேக்ஸ்னு டீ கட இருக்குமுல்ல
அ
அங்க போயி சாயா குடிக் போலான் சொல்லி போயச்சி அதுக்கப்புறோ அங்க போய் சாய்ங்காலோ குடிச்ட்டு வரும்போது ஹலோ
அ
வரும்போதே அப்புறோ எங் ப்ளேஸ்ல அய்ட்டா ஒருத்த இருப்பான்ல
ஆமா எல்லா ஐட்டதா இருக்கா
அதாங்காபே பொய்ட்டிங்க ஃபேர்வெல் அப்போ கூட வந்து பேஸ்னோ வெக்ல
என்னது
ஃபேர்வெல் அப்பேமைக்ல வந்து பேஸ்னால்ல அ அவன்தா வண்டி ஓட்னா அவ பாட்டுக்கு புஸ்ஸூன் போயிட்டா
அ
கர்க்ட ஆதிப்பாலத்ல வஷ்ட்டு அவன புடிஷ்ட்டானே
அ
அப்ப நாங்க நாங்கன்னா நாங்க நாங்க வந்து ட்ரிப் போம்போதே இன்னொரு சும்மா நின்டு பேசிட்ருக்கவு டப்புனு ஒரு போலீஸ்காரங்க ஒரு ஒரு வண்டிய மட்டு புடிஷ்ட்டா
அப்புறோ
பாக்கி உள்ளவங்களா நாங் போயிடோ அங்க போய் நின்ட்டு போட்டு அந்த போலீஸ்கார் என்ன சொன்னானோ அங் கூட வந்தவ்ங்ள கூட்டிட் வா அப்பதா உன்ன விடுவ அப்டின்ட்டா அப்ப அதுக்கப்புறோ யாருமேவ ஏங்கூட வரமாட்டேன்னு சொல்ட்டானுங்க அதுக்கப்புறோ வண்டிய குடுத்துட்டு வந்ட்டானுங்க ஹலோ
அ அ
ஹலோ
ஆ கேக் கேக்குது
அ ப்பற வண்டிய குடுத்துட்டு வந்ட்டானுங்களா அதுக்கப்புற எங் இன்னொருத்த புஸ்ஸூனு போனால்ல
என்னது
இன்னொருத்த இன்னொருத்த போனால்ல ஃபஸ்ட்டு
ஆமா
அங்க அங்க ஒரு போலிஸ்ட் அவுங்க அவுங்க என்ன பண்ணுவானுங்கனா கட்டடத்துக்குள்ளலா போய் ஒலிஞ்சி கட்டடத்துக்குள்ளயா போய் ஒளிஞ்சி ஐயா அவுனு இன்னியூ ரெண்டு
ஆ
கட்டடத்துக்குள்ள ஒலிஞ்சு போலீஸ்கார பாத்து ஃபோட்டோ எடுத்துட்டு சைனெல்லா வாங்கிட்தா அனுச்சுட்டானுக
ஐயையோ
அப்ப இவ் இவ ஒரு எடத்துல அவ ஒரு எடத்துல இங்க ஒரு வண்டி அங்க ஒரு வண்டி அவ பாக்கி நாங்க என்ன பண்றதுன்னு தெரியாம வண்டி எடுத்துட் போயாச்சு சேர் எல்லாத்தயு பூட்டீட்டு வா ஒட்டுகா போய்களான் சொல்லி அந்த பாத்தா டைம் ஆயிச்சு
ம்
எல்லாரு வீட்லருந்து ஃபோன் அடிக்கராங்க அதுக்கப்றோ எல்லா என்ன பண் றதுன் தெரியாம எல்லாரு தண்ணி குடிச்சிட்டு சகுரஷ்டோ
ம்
சகு சகுரச்சதுக்கப்பறோ பாக்கி உள்ளவங்க எத்தன அ அஞ்சு நா வந்து அஞ்சர மணிக்கு கெழம்பி வீட்டுக் போய்ட்டோ
எல்லாரு நோ எல்லாரு வந்து தண்ணி மட்டு குடிஸ்ட்டு சகுரஷ்டானுங்ளா
ஆமா பின்ன எவனோட ஆ மட்டு இங்க என்ன நடக்குது வீட்டுக் போக டைம் ஆய்ரு எல்லாத்தயு கூப்படாமயூ போ முடியாது
ம்
அப்ப எல்லாரு போயிட்டோ இப்ப போய் பாத்தா ரெண்டேர் ரெண்டேர் மாட்னானுங்கள
ஆமா
அது எங்கேத்தோட ஃப்ரெண்டோட வண்டி அதுக்கப்பறோ அதுக்கப்பறோ ஒ ஒ ஒ ஒரு சாயிங்காலோ வரைக்கு ஸ்டேசன்ல இருந்துட்டு
ஃபைன் போட்டாங்களா
ஆ ஃபைன்னல்ல ஃபைன் ஆ ஃபைன் போட்டானுங்க எனக்கு அதுக்கப்பறோ சாயிங்களோ இவிய ஸ்டேஷன்ல இருந்து நோட்டு அதுக்கப்பறோ அவ அவ தெரிஞ்சவங்கள கூட்டிட்டு வந்து வண்டி வாங்கனோ அந்த நேரோ பாத்து நா ஃபோன் அடிக்கற எவனுமே ஃபோன் எடுக்கல நாலா மூணு மணிக்கே எந்துருச்சே சாங்கியா
அப்ப என்ன ஸ்கூல் லீவா
அ ஆமா அது அதல்லா மறக்கவே முடியாதுனா
எங்களுக்கு வந்து அந்த லெவன்த்துல ஒரு சம்பவோ ந டந்ததல்ல நீங்க போறதுக்கு முன்னாடி நாங்க போயிட்டு வந்தமே
நீ சாப்படவா
ஆமா
ஆமா சொல்லு
அதுதா வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு சம்பவம் ஜாலியா இருந்தோ நல்லா ஜாலி அடிச்ட்டோ கடசீல வந்து மாட்டி எப்படி இருந்துது தெரியுமா ஃபஸ்ட்டு அ ஃபஸ்ட்டு நாங்க மாட்ன அன்னைக்கே ஞாயித்துக்கெழம போனமா
அ
திங்ககெழம திங்க கெழமயே வந்து தெரிய வேண்டிது வீட்டுக்கல்லா ஃபோன் பண்ண வேண்டியது ஆனா என்ன அப்ப பாத்து நம்ம வாச்மேன் இருக்கல்ல
ஆமா
நம்ம வாச்மென் மவுத்து
அ
அந்த அந்த மௌத்தோட அந்த இதுனால கூப்படல இல்லாட்டி அ அப்பவே கூப்ட்ருப்பாங்க அப்ப நாங்க நல்லா மாட்டிருப்போ அது நல்ல வேல என்னது அவுங்க கூப்பட்ல ம் இப்டி மவுத்தெல்லா ஆகவு கூப்பட்ல அடுத்த நாள் தா கூப்டாங்க அதுக்குள்ளயு நாங்க வீட்ல எல்லா பேசி இது மாரியெல்லா நாங்க பண்ணிடோன்னு தப்பயெல்லா ஒத்துக்கிட்டு அப்பு அதுக்கப்றொந் தா வர வச்சோ ஸ்கூலுக்கு
நால்லா போயிட்டு வந்தொனே எங்க அம்மாட்ட சொல்லி
உங்க அம்மா எது சொல்லையா
எங்கம்மா ஃப்ரென்ட்ஸ் ஃப்ரென்ட்ஸ் கூட தண்டா போன அதுக் எதுக் பயப்பட்ற
ம்
ஃப்ரெண்ட வச்தான எல்லாத்துக்குட பழகுற அப்பறொ என்னா அப்றோ எதுக்கு பயப்பட்ற அப்டின்
எங்க வீட்லயெல்லா ஒரு இதாயிடுச்சு
புள்ளைங்குடெல பேஸ்னது சொல்ல மாட்டாங்க தப்பான வலில ஏது போக கூடாதுன் சொல்லுவாங்க அவ்ங்க யாரு கூட பேஸ் நா யார் கூட பேஸ்நாலு எங்க அம்மாக்கு தெரியு எங்க எங்க அம்மாக்கு தெரியாட்டியு எ தங்கச்சி எடுத்து காம்சு குடுத்துரு
ம்
அதெ எங்க அம்மா ஒகே சொல்லுவாங்க
ஒங்க ஒ தங்கச்சிக்கி இன்ஸ்டா இருக்கா
ஓ ஆமா
டென்த்துக்கு யாரு கிளாஸ் டீச்சராமா நம்ம மேக்ஸ் சாரா
ஆமா அவருக்கு போதுலா சூப்பரா இர்கு
என்னது
இங்கிலீஷ் சார் இருக்போது நல்லா இருக்கு
ஆமா ஒங்களுக்கு அவருதான இருந்தாரு
ஆமா எங்ளுகுத லாஸ்ட்டு செட்டு
ஆமா ஒ உங்களுக்கு தா லாஸ்ட்டு அதுக்கப்பறொந்தா அவரு இல்ல உங்ளுக்கு என்ன ஜாலி கெமிஸ்ட்ரி மிஸ்ஸு
என்னது
அந்த மிஸ்ஸு கடுப்பேத்துது முடியாட்டினா அஞ்சு மார்க்கு மைனஸாமா
மைனஸ் பண்ணா பண்ணிட் போகுது யாருக்கு நஷ் நாங்க எல்லாரு ஃபெயிலானா அந்த அந்த மிஸ்ஸ தா போட்டு திட்டுவோ
நல்லா பயப்புட மாட்டே எத்தன டைம் மைனஸ் பண்ணிர்
எல்லாரு வெட்டிட்டு வருவாங்ளா
ஐய்ய நாங்களா வெட்டனு எனக்கு ஸ்கூல் விட்டது டூசன் போறதுக்கே டைம் கரக்டா இருக்கு இதுல போய் முடிவெட்னா அவ்ளோதா
சார் திட்ட மாட்டாங்ளா சாரு திட்டுவாங்கல்ல
அது எப்யா ஏப்ரல்ல ஒரு டைமு ஸ்கூல்ல இது பார்பர கடைக் கூப்ட்டு எல்லாத்துக்கு வெட்டிவுட்டாச்சு
ஆமா ஒரு ஒரு ஒருத்தனுக்கு மூஞ்சில இதெல்லா பண்ணாங்கல்ல அது அது பேரென்ன ஒரு மிஷின் வெச்சு ஆ ஆ ஒரு மிஷ அதல்லா பண்ணாங்கல்ல
ஆமா எனக்கு பண்ணுவா
ஒனக்கு பண்ணாங்ளா
ஆமா
ம் ஒருத்தன் எங்க க்ளாஸ் எங்க க்ளாஸ்க்கு முன்னாடி தான கண்ணாடி இருக்கு ஒருத்த எங் க எ அந்த கண்ணாடிக்கு முன் னாடி நின்னு அந்த மிஷின் வெச்சு பண்ணிட்ருந்தா
ஆ இருவத்தஞ்சு பேர்த்துகிட்ட வெட்டிவுட்டாங்க அன்னைக்கு மட்டு அதுக்கப்றோ ரெண்டு பேரு ரெண்டு மூணு வேரு ஸ்கூலுக்கே வர்ல
ஏ
எ முடிவெட்டி உட்டதுனால
முடி வெட்டி உட்டதுனாலயா
ஆமா
ஆமா உங்க க்ளாஸ்ல ஒருத்த இருக்கான்ல
எங்க க்ளாஸ்லயா
உங்க க்ளாஸ்ல தா அந்த ஹைட்டா இருப்பா அந்த ஹைட்டா ஒருத்த இருப்பா சொன்னியல்ல
ஆமா
அந்த பைய்யனோட ஆளு கூட இன்னொரு புள்ள இருக்குமுல்ல அந்த புள்ளைய எனக் இன்னொரு பைய்யே
ஆமா
தெரிஞ்சிதா
அ அந்த குட்டயா இருக்க புள்ளதான
ஆமா
ஏ
அந்த பைய்யே என்னிய கொஞ்ச நாள வெளியவே உக்காண்டருந்தான்ல
ஆமா
அது வந்து இந்த முடி வெட்டி வராம இருந்தனாலயா
ஆமா இப்போ ரீஎக்ஸாம்லா எழுத வர்லன் சொன்னங்காட்டி திருப்பியு ஸ்கூல் தொறந்துட்டு ரீஎக்ஸாம் எழுதீட்டுதா உள்ள உட்ருக்காங்க
ரீஎக்ஸாமா
ஆமா இந்த லெவன்த்ல ஃபெய்ல் ஆரவங்கெல்லா ரீஎக்ஸாம் வெச்சாங்கல்ல
இல்ல எங்களுக்கு எங்களுக்கு பப்ளிக் எல்லா ஆரம்பிச்சதுக்கப்புறமு அவனுக க்ளாஸ்குள்ளயே விடலையா
ஆமா
என்ன சொல்ற
இப்பதா க்ளாஸ்குள்ள உட்டாங்க கம்மிங் ஏப்ரல் ஃபுல்லா ஸ்கூலுக்கே வர்ல அவனு
ஆ ரொம்ப ஓவரு
ஏப்ரல் ஸ்கூலுக்குர்ல ஜூன்ல ரெண்டு ஒரு வாரம் கழிச்சு இப்பதான் விட்டுருக்காங்க
எத்தன நாள வராம இருந்தா
செரி நா அப்பிரவீன கூப்புரா
ம்